ஹலோ வணக் கம் தோழர்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்குறீங்களா
நல்லா இருக்கேன் தோழர் என்ன தோழர் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க
இப்பதான்ங்க ஒர்க் முடிச்சு அப்டியே வந்தேனேங்க ந பை வாக்
பை வாக் ஓகே ம் அப்புறம் சொல்லுங்க டீ காபி எல்லாம் ஆயிடுச்சா
ஆஹ் இல்லைங்க இப்போதான் போய் சாப்புட்ணும் செய்யணும் காலை பொழுது இனிமேல்தான் பண்ணணும் செய்யணும் உங்களது ஆயிடுச்சுங்களா
ஸ்டவ்ல பால் வச்சுட்டு வந்திருக்கேன் காலையில என்ன செய்து தெரியல பூரி செய்யலாமா அப்டின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரி
நல்லது பூரிய செய்யுங்க காலையில
ஐயோ பூரி செஞ்சா எங்க வீட்டுல சண்டை வரும் தோழர் எனக்கும் உனக்குன்னு வாங்க தோழர்
அ அ
சொல்லுங்க தோழர் சொல்லுங்க
கரெக்டா அவ அவுங்குளுக்கு இவ்வளவு குடுக்கணோ அது மாரி பண்ணிருக்க அதுக்கு ஸ் சண்ட வரும்போது
ஐயோ எங்க வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்குறா பாக்கதா அவுங்களுக்கு இது துப் திருப்தியா குடுத்தா மட்டும்தா சட் ஐ போய் படுத்து தூங்குவாரு இல்ன வெச்சுக்கோங்களா எனக்கு குடுக் க்குல செய்லன்டு சண்ட பிடிப்பாங்க அவுர்தா இந்த பிரச்சனை மத்தவங்களலா சமாளிச்சிருவே
எப்பவுமே வீட்ல சின்ன பசங்கதா அப்டி பண்ணுவாங்களே தோழி
ஐய்ய கேக்றுகீங்க எங்க வீட்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்கு தோ தோழர் ஏன்னா அவங்களுக்கு தான் பெஸ்ட்டா கொடுக்கணோ அவங்களுக்கு பெஸ்ட்டா கொடுத்தா மட்டு ம்தான் வந்து சாட்டிஸ் ஃபை ஆயிட்டு வெளியே போவாரு இல்லன்னு வெச்சுக்கே அது எதுனா கரோ முறோ கரோ முற சண்ட போட்டு எங்க டென்ஷன் பத்துட்டு வெளியே போயிடுவார் இப்ப கூட பயமா குது உள்ள வர வந்துட்டாரு என்ன என்ன பண்ணுவார்
பண்ண போறாருங்க எல்லார் வீட்ல அப்படிதான் இருக்கருங்க தோழர் எங்க வீட்ல கூட அப்டிதா
இதா இருக்குறாரு தோழர் எங்க வீட்ல மட்டுந்தா தோழர் அந்தப் பைய அப்பிடிருக்கா ம் ம்
சரிதுதா அவரு என்ன பண்றாரு இப்போ
அவர் ஏதோ கம்பெனிக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு வராரு தோழர். வந்துன்றுக்காரே என்னானு தெர்ல தோழர்
அ அ அ
ம் நீங்க சொல்லுங்க தோழர் உங்கள்து அனுபவத்த பத்தி சொல்லுங்க
என்னானூ என் என்னங்க இப்பதா காலேஜே முடிச் சே இருபத்தி மூணு வை சு இருபத்தி நாலு வயசு ஆவுது ஒரு வாழ்க்கையே ஓரா அடுத்த கட்டத்தையே நகர் நர்ந் நகந்துகிறே அப்டியே போதூங்க லைஃபு வேலைக்கு போறதுக்கே
செர்வீங்களா ஆ ஆ
ஆ வீட்ல வேலைக் போ அப்டின்
தோழர் நீங்களே சொல்லுங்க தோழர் எ ஏ உங்க பசங்கள நா சொல்றே ஒரு ஆம்ப்ளபுள்ள க சம்பாரிக்கணூ சம்பாரிச்சு அவன்னோடைய அவுங்க அப்பாம்மாக் குடுக்க தேவல்ல உன்னோட லைஃப்ப பாத்துக்கோங்க எவ்ளோ நாளிக்கு அப்பாம்மாக் கூடயே இருப்பீங்க
கரேட் தா
தோழர் கரெட் தான உங்க சம்பாரிப்பு நீங்க சம்ப கஷ்டப்பட்டது சம்பாரிக்கிற்தெல்லா தெரிஞ்சா மட்டுந்தான வாழ்க்க
ம் ம்
சொல்லுங்க பாக் நாங்க என்னா தப்பா சொல்றோமா வே வே வேலக்கி போ நல்லா சம்பாரி
இல்லேங்க இத்துன்நாள் வேலைக் போவாம ஆ படிப்பு படிப் ப்டியே இருந்துட்டோ வேலைக் போவுன்னா கொஞ்சோ பழகணூல்ல
படிப்பு முடுச் நீங்க வந்து படிச்சுன்னோஸ்லே வேலைக் போயிருந்தனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு நல்ல செல்வாக்கா உங்கம்மா வளத்துட்டாங்க தோழர் அது அவுங்கம்மாவ ஒத் தீக்கணூ தோழர்
அ அ
ம் ஆம்ப்ள பசங்க வேலைக்கு போணூ தோழர் எனக்கு தெரிஞ்சு அதுதா தோழ எ புள்ளைங்கலா வீட்ல வச்சிருக்கக்கூடாது அப்பதா பொறுப்புன்றது தெரியூ ஒரு பத்து காசு எப்டி வருது ஏது வருது ஒரு நாளிக்கு ஐநூற்ரூபா நீ கஷ்டப்பட்டாதான அந்த ஐநூற்ரூபா சொல்லுங்க தோழர் ம்
ஆமா ஒரு நாளைக்கு ஆனா புடுச்ச படிப்பு படிச்ச வேலயே கெடைக்க மாட்டது தோழி இப்ப ஏ ஐ எல்லா வந்துருச்சு நாங்க எங்கனால பண்ணே முடில ஏனா என்னன்னு கேக்கற என்னான் கேக்குறாங்கன்னா ஏ ஐ தெரியுமா
கத்துக்கணு தோழர் அது நீங்க சம்பாச்சு நீங்களே இந்த படிப்பு படுச்சி ங்னா உங்க லைப்ல எதிர்காலத்து உங்களுக்கு உங்க லைஃப்ல வரு இல்லையா
ஏங்க நானே இப்பதா முடிச்சே பைத்தான் வழிதாங்க எங்களுக்கு தெரியு இப்ப ஏ ஐ வந்துச்சு அப்டின்னா நாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ஓ இப்ப அப்டேட்டு வர வர காலத்துல அப்டியே மாத்தினே இந்தா என்னங்க பண்றது இப்ப நாங்க படுச்ச காலோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு பசங் புள்ளேங்களா என்னா பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க டென்த் பப்ளிக்கு லெவல்த்து பப்ளிக்கு டுவெல்த்து பப்ளிக்கு அதெல்லாந் தாண்டி வந்தோ ரெண்டு வருஷோ கொரோனா வேற சொல்லுங்க அந்த ரெண்டு வருஷ் இப்ப சைனா கொரோனாவே நம்ம மதிப்பாங்களா இல்லயானுக்கூட தெர்லன்னு படிச்சோ படுச்சு முடிச்சு பாத் தா இப்டி வந்து சொல்றாங்க ஏ ஐ வந்துருச்சு பத்து வருஷத்துக்கு அதுதா இருக்கூ அப்டின்றாங்க வேற கம்பெனி ப்ரொடெக்க்ஷன் அப்டி என்னா கம்பெனிக்கு போனா அது நம்மளுக்கு செட்டே ஆகமாட்டேங்குது யா எனக்கு மட்டு இல்ல இருக்கிற பசங்ளுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு நல்ல வேலைய வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்து வெக்கிறாங்க
லைவ்ல கஷ்டந்தா தோழரு நீங்க இதுவே ஒரு கஷ்டோன்றீங்னா பொம்பளைங்களா எவ்ளோ கஷ்டப்படு வீட்டு வேல எல்லா செஞ்சுட்டு போயிட்டு ஒர்க் பண்றாங்க இல்லேளா அது யோசிக்க மாட்றீங்க நீங்க உங்களுக்கு வீட்டு வேல குடுத்தம்மா நீங்க போய் சாப்ட்டு தூங்குனா போதுன்தா அதுவே கஷ்டோனா நா எப்பிடி சார் இதே உங்கள ஆட்டு லேடிஸ் கல்யாண ஆனவங்க ன இப்டி சிப்ட் பாத்துட்டு வந்து புள்ளைங்கள பாத்துட்டு வீட்டு வேல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட்டெடு திருப்பி ஓடறாங்க இல்லைங்களா அதை யோசிக்கவே மாட்றீங்க தோழர் நீங்கெல்லா
ஆஹ் ஆஹ்
ந்தே எவட் உங்களுக்கிருந்தா அது நம்ப எவ்ளோ பெஸ் சுதான நம்ம லைஃப்ல
உ ஆஹ
க்வே மாட்றீங்க தோழர் சொல்லுங்க தோழர் வேற என்ன தோழர்
அப்டியே போயினுருங்கவ லைஃப்ங்க
தோழர் தோழ ஒரு நிமிஷோ இருங்க தோழர்ஸ் சொல்லுங்க ஸ்பேசுங்க தோழர்
ஆ
தோழர்
ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க தோழர் நீங்க தா சொல்லுங்க தோழர் இப்ப நா என்ன சொன்னது
அ நா சொன்னதுக்கு எடக்கு முடக்காவே பேசிக் நா இந்தாங்க பன்டோ ஏ கஷ்டத்னா சொன்னா நீங்க இப்படி சொல்ல நா என்ன பண்டு
அப்டிதாங்க ஒரு லைஃப்னாவே அப்டிதா நீங்க அதுக்கே வெறுப்பா அவுறீங்க சொல்ராரு அப்டியெல்லா வெ நீங்க சின்ன பசங்க சின்ன பையே செரிங்களா ரத்த ஓட்ட இருக்குது இப்போ வளர்ச்சி உங்கள வருஷ் சேமிப்பு சேத்து வெச்சுட்டீங்னா பிர் க்காவது நீங்க ரெஸ்ட் எடுக்குறதுக்கு உங்க பணோ ஒதவு அது யோசிக்க மாட் அ அத பத்தி இ பசங்க எங்க வீட்டுல ரெண்டு பசங்களும் இருக்காங்க ரெண்டு பசங்க அதை பத்தி யோசிங்க ஆ இருக்கிறாங்கள அ அம்மா அப்பா எவ்ளவு ந பென்ஷன் வாங்க அப்பா அம்மா பென்ஷன் வர்ற வரையும் உங்களை பாத்துக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க
அதான் கரட் தான் ஏங்க அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு வேலைக்கு செய்றதுக்கு பதிலா நம்மளே ஒரு தொழில் எடுத்து செய்தா நல்ல
ஐயோ தொழில் வந்து தொழில் வந்து தொழிலும் செய் நீங்க தொழிலும் செய்யுங்க
பணமும் பாக்
அப்படியெல்லாம் இல்லங்க தொழிலும் செய்யனும் வேலையும் எல்லாரும் இப்ப அம்பானி இல்லங்க டாடா கம்பெனிக்கார இருக்க டாடா கம்பெனிக்காரங்களே அவ்வளோ கல்யாண ஆவாது அவ்வளோ பிரான்ச் வச்சுனுக்கிறாரு அவர் உக்காந்து நிம்மதியா சாப்பிடணும்னா சாப்பிடலால்ல பிரன்ஜ் அப்ப ஏன் இன்னொனும் பிரான்ஜ் ஓ பன் பண்ணிக்கிட்டே இருக்கு
ஏங்க அதாங்க பிசினஸ்இன்றது நான் சொல்றது புரியுதா அவர் மத்த கீழ வேலை செய்யல்ல எங்களுக்கு வேலை கொடுக்குறாரு
அவுரு உங்களுக்கு வேல குடுக்கற அவுரு வேல செஞ்சுட்டு தான இப்புடி வந்து வயசான காலத்துல வந்து உக்காந்துட்டு இருக்காதடா அப்டியெல்லா சொல்ல ட்டால
இருந்தா எவ்ளோவு ஒரு பதினைஞ்சாயிரோ கட்டி ஒரு
அ அப்படியல்ல பதினஞ்சாயிரம்ன்றது பெரிய காசு இல்லதா இல்லன்னு சொல்லத் தல நீங்க வந்து லைஃப் வந்து இந்த பதினஞ்சாயிரம்ன்றது இன்னு ஒரு அஞ்சாயிரம் சேத்து அப்டியே லைஃப் கொண்டுன்னு வாங்கன்னோ ஓ ஆமா போயிட்டோமா ஏதோ லேப்டாப் தட்னமா வந்தோமா வீட்ல ரெஸ்ட் எடுத்தமா இல்ல வீட்டு்ல ஹோம் ஒர்க்கலா பண்ணுங்க அந்த டேலண்ட் எங்க பசங்கக்கு இருக்கவே மாட்டேது தல சத்தியமா சொல்ற நா ரொம்ப கஷ்டப்படுறே தல
கஷ்ட ஏங்க கஷ்டப்படுறது அப்புடி சொல்ல கூடாதுங்க நீங்க பையண எம் சி ஏ படி செரி அவனுக்கு அவனுக்கு தேவையானது நீங்க பண்ணிலா செஞ்சீங்கலா லோ படிக்க வெச்சிடீங்க அப்பாடி பண்ணி வெச்சிடீங்க ஒரு லேப்டாப் ஒரு எம் ஸி பையனுக்கு ஒரு லேப் டாப் இருக்கா உங்க வீட்ல
பையனுக்கு லேப்டாப் அவ எங்க வீட்டு சூழ்நெல ரொம்ப வரும தோழர்
தூங்னது எங்க எங்க என்னங்க லேப்டாப் என்னங்க எல்லாப்
ஏங்க வெறு இருபத்தி மூண் இருபத்தி த்தி மூணாயிரம் பின்ஷன் வெச்சிட்டு பசங்க நா படி எப்படி நான் படிக்க வைப்பேன்ட்டு யோசன பண்ணே என்ன வந்து எல்லாரும் உச்சாகேட்டாங்க என் கூட பொறந்தவங்கல சொன்னே தல அடமானம் வச்சு வெச்சா கூட உன் பையன படிக்க வைன்னாங்க செரி என்னால முடியுமா முடியாது ன்றது யோசன பண்ணிக்கலா அப்பப் பாத்துக்கலா ஆனா படிக்வேக்கலா புள்ளியை அப்டின்ட்டு என் புள்ளைய படிக்க வச்சே தல அந்த கஷ்டமே தெரியமாட்டுது தா தோழர் என் பையனுக்கு
ஏங்க இன்னைக்கி இப்ப பேசுறது பாத்தா தெரிஞ்ச போலனட்டு தா இருக்குதுங்
அட போங்க தோழர் நீங்க வேற ஆஹ் எதுக்குமே செட் எது பேசுனாலு ரிங்க சொன்னாலு புரிஞ்சக்க மாட்டறீங்க
அ ரைட் எது எஏங்க அப்பாடி சொல்லுலங்க எதுக்கு ஃபோன் பண்ண த்துல தெரியாம ஃபோன் பண்டனோ தோணுதுங்க
அப்புடி சொன்னீங்கன்னா எப்புடி தோழர் மனுசனுக்கு இதெல்லா வெளியே இப்பதா பேசணு தோழர் வீட்ல சனியன் ஏன்டாப்பா இது கண்டினியாய்ட் கீழே போய் தூங்கனா போது நெனப்போ
இரு இருவு இருரவு வரைக்கு பு முடிச்சுட்டு வரலான் பாத்தா நீங்க இல்லான்ட்டு பிரச்சல்லா குடுக்கிறீங்க மணம் அழுத்தம் குடுக்கறீங்க
எங்க எங்கத் தோழர் உங்களுக் மண ஆழுத்தம் ப உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது நா இதுவரை எ பசங்கக்கு நா அட் வைஸ் பண்ணதுல்ல
இல்ல இல்ல பு இது இதுலப் அப்புறோம பண்ணுவீங்கன்னு
இல்ல இல்ல பண்ண இல்ல இல்ல இது வந்து இந்த சான்ஸ் எனக்கு இதுல கெடச்சிருக்கு தோழர் அதுனாலா பேசுர நேர்லலா பேச மாட்டே அட போட உ வாழ்க நா இருக்குற வரையு நீ சோறு போட போறே இல்லன போட நீக் கஷ்டப்படபோறே எனக்கு என்னடா அப்டின்ட்டு போய்டுவே தோழர் ஆஹ் எல்லா வயசாவுதுல்ல தோழர் எல்லா ய யாரு ஒடம்பு எப்டி இருக்குதுன் சொல்ல முடியாது இல்லைங்களா அதுனால சொன்ன தோழர் அது புரிஞ்சுக்குது புரிக்குறது உங்க இஷ்டொ தோழர் அது உங்களோட லைஃப் அது
சரிதான் தோழி அது பதினஞ்சா நீங்க எங்க வேணா வேல செய்லா தோழி எங்க வேணா
அப்டி இல்ல தோழர் இது வந்து எங்க பைய வந்து ஆ ஆசப்பட்டு பு போல சடிஃபிகேட் குடுப்பாங்கன்ட்டு தா போய் சேந்தாரு அந்த வேல எவ்ளோ இருந்தாலு நா ஒன் இயர்ல செய்வேமா அப்டின்னு சொல்லிட்டு போனா செரி அதெல்லா கூட செய்ர ஆனா சர்டிஃபிகேட் கொர்ஸ்ஸெ ஏ புல்ல அதுவே கொஞ்ச பெருமையா இருந்துச்
உம் உம்
செரிங்களா அப்றோ பாத்தா ஒரு ஒரு மாச் போய்டு எனக்கு பிடிக்கவே இல்ல நைட் ஷிஃப்ட் ரொட்டீன் ஷிஃப்ட் எனக்கு பிடிக்கவே இல்ல அப்டின்னு கத்திட்டேருக்காங்க நா சொன்னே அப்டி தான்டா இருக்கு அப்டிதா போனு பெரியவனு அப்டிதா தொந்தர் பண்ணா மூணு மாசோ என்ன ரொம்ப தொந்தர் பண்ணா எனக்கு அவ ஃபோன் எடு த்தாவே பயமா இரு
செரி செரி இப்பொ ஃபுல் சின்ன பைய வு வீட்டுக்கு வந்தா பயமாக்குதுன்றீங்க அப்பனா அவன வெளிலயே எங்கயா ஹாஸ்டல்ல தங்க வைங்க
சின்ன பய வந்து பயமல சின்ன பையந்தா பலம் எனக்கு தாஸ்தி
என்ன சொல்றீங்க நீங்க இப்டியு சொல்றீங்க அப்
அப்டி இல்லல்ல அவரு வந்து உள்ள உள்ள வந்தோன டீ போட்லிங்களானு கேப்பா என்ன செய்யறேனு கேப் வா செரி ஒரு மூடாந்தன்னா செரி நீ நா தூங்கி எழ்றதுக்குள்ள செஞ்சு குடுப்பியானு கேப்பாங்க இன்னு செய்யாமக்கிறியான்னு கத்துவா நா வருவேன்னு தெரியுல அப்டின்னுவா எ என்னென்னவோ பேசுவா அவே என் னா அவ மூடு கேத்த போல தா லைஃப்
இப்போ உங்க பிள்ளை வருவாரு டீச்சர் இஞ்சி டீங்கிளா
செஞ்சிட்டு செஞ்சு ரெடியா வச்சிருக்கே தோழர்
இல்ல உ உங்க நல்லதுக்கு சொல்றே அவே திடீர்னு வந்ட்டானா ஏனா நீங்க சொல்றது பாத்தா அவரு கேப்பாருல அதுக்கு சொல்றேங்க
கண்டிப்பா கேப்பாருங்க தோழர் நா செஞ்சு வச்சுட்டே தோழரு
பாருங்க
அது நேத்தே வந்து சொல்ட்டு போய்ட்டாரு நேத்தே சொன்னாரு நா டீ சாப்டதுல எதுமே சாப் துல அவருக்கொசமே தூங்கியா செஞ்சுலா செஞ்சு குடுத்து சாப்பிட வச்சு ல்லா நம்மள தொந்தர் பண்ண மாட் வர்ல அப்டின் நெனைக்கிற தோழர் கரை தான